மேடம் எப்டி இருக்கீங்க
பரவாயில்ல ஏதோ ஓகேதா என்ன ரிங்கன்னா ஃபோன் பண்ணாளா இல்ல மதுவா
யாருமே பண்ல இப்பதா எனக்கே ஞாபகோ வந்ச்சு
திட்டலையா
இல்ல ய
அவளுகே நேத்து ஃபோன் பண்ணி ரொம்ப பேசிட் இன்னாளுக அதனால நே நேத் விக்கி ஆருதா முடிச்சிருங்க என்ன தெரிமா பண்ணே ஃபோன் பண்ணி ரெண்டு செகண்ட் வெச்சு கால் கட் பண்ணிட்டு அப்டியேதா பண்ணிட்டு இருந்தே டூடேஸ் முடிக்கன் மாமமா ஓவரா பேசிட்டு இருந்தாங்க எங்க வீட்ல இதுக்கு ஒத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க அதனாலா என் பிரண்டு ஒருத்தி இருக்கா அவளுக்கு ஃபோன் பண்ணி ரண்டுமிஷம் பேசிட்டு கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அப்டி பதினொன்னாக்கியாச்சு ஏழு மணிக்க அவ பண்றேன் ஏழரைக்கு பண்றேன் நான் இன்னும் பண்ல அப்டியேதா பண்ணி முடிச்சிருவே இன்னைக் ஓகே
ஓ அப்ப ரெண்டு நிம்ஷ பேசுனாலு பிரச் ரச்சன இல்லையாமா
இல்ல கேஷ் வராது
பின்ன எதுக்கு அப்டி பண்ற
எனக்கு வேண்டா எனக் திட்டிட்டு இருக்குதுங்க எதுக்கு பேசிட்ருக்க அப்டி இப்டின் எவ்ளோ கம்ப்ளீட் பண்ணியே தா ஆகணு அப்டி இப்டின்ருக்காளுக
டு எதுக்கு ஜாயின் பண்ண
அடி எனக்கு என்னடி தெரியு ஃப்ரெண்டு சொல்றான்னு செரி நா சும்மா நேரத்துக் பண்ணது
வெளையாட்டு வெனையாக்கி விட்ருச்சு
ஆமா எனக்கு இன்னைக்கு செரியான டென்ஷன் ஆய்ருச்சு இந்த மது ஓவரா பேசுறா பேசுறதே டென்ஷன் ஆவு செரியா
இல்ல பேசவே மாட்டே
எங்க ஸ்கூல் நாலே யாருக்குமே பிடிக்காதுரி அவ ஒரு மாரி பண்ணுவா போன் பண்ணி நல்லா டென்ஷன் ஆக்கி உட்டா அப்ப நா சொன்னே அன் டூ டேஸ் டைம் தந்துருக்கெல அது முடிக்காட் நீ பேஸ்லா இப்ப நீ பேச கூடாதுன்டு கட் பண்ணிட்டே
உம் உம்
உம் அப்டித்தா பண்ணிட்ருக்க நா இப்பொ நால் நிம்ஷொ பேசிட்டு பேசிட்டு வச்சிருங் உம்
அப்றம் எப்டி போகுது லைஃப்ல்லா
ஆஹ்
லைஃப்ல எப்டி போகுது
ம் நாசமா போகுது காலேஜ் வேற எப்ப ஓபன் ஆகுன் தெர்ல
இந்த மாசொ லாஸ்ட் இல்லையா அப்பொ ‌கேட்டியா
தியா ‌இன்னு குரூப்ல ஆட் பண்ல
ஓஹோ செரிடே எப்ப ஏட் பண்றாங்கலா மெதுவாப்போ பொறும்மையாப் என்ஜாய் பண்ணு வீட்ல லீவ்வ
குட்டி நீ நல்லா பண்ற
வேற என்ன பண்ண முடியும் எஞ்ஜாய்ட்
அடுத்து
மத் தூ அந்தப்புள்ள எங்கிட்ட பேசாது பேச நிக்காது
அப்படியா செரி ரெண் நாள் உனக் போன் பண்ணுமா அப்ப நி பேசு
ஹூ எனக் பண்ணாது எனக் பண்ணாலும் அவத பண்ணுவா அந்தப் பு ஹா அந்தப் புள பண்ணாத் எனக்
அவதாண்டி எனக் கான்ப்ரன்ஸ் போட்டுத்தந்தா
அவ எனக்கு அவ எதுமே சொல்ல மெசேஜ் பண்ணி எவ்ளோடி முடிச்ச அப்படின்னுச் காமி அதுர முடிச்சே அப்டீன்னா பா அடி சீக்கிரம் முடிக்க பாரு ன்மட்டு சொன்னா ச்சே ஓகே அப்டீன்சொன்ன அவலதா
ஒ
நா வேன்ணா உனக் ஹெல்ப் பண்ற சொல்ச் அந்த புள்ள ரிம்னா
ம் அவ்ளோ அத்தா சொன்ன மது சொன்னா உனக்காரு கொள்ளம் பேச் தர்ரே பின்னொரு பிள்ள ருக்கா அவ்ளு பேச் தருவா அப்படின்னு எனக்கொன்னுந்தேவயில்ல
அப்றொம் என்னைக் கான்செப்ட்டென்ன புரியவே மாட்டிக்யே
இப்போ நா டியா அவ என்ன தெரியுமாடி சொன்ன நேத்திக்கி நானு அப்சியா அவ்ங்க ரெண்டேர் மட்டுந்தா நம்ம நாங்க ரெண்டேர் மட்டுந்தா முடிக்கலயாமா நீங்கல்லா முடிச்ட்டீங்ளாமா நாங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணத்னால அவ்ங்களுக்குலாம் பேமெண்ட் வராதாமா அப்படி இப்டின்னு என்னென்மோ பேஸ்னா இப்தான் தெரிய்து நீங்களாம் முடிக்கலெனு
நால்லெ இப்பவே எடுக்கிறே
ம்
ப்பலா எங்யு பாளயா
ஆ
எங்யு போவ்லயா ஆ
எங்க போருது
ஏ என்னாச்சி
போடி கடுப்பு
ம் ம் நீ எல்லா காலு டென் பத்து நிம்ஷ பேசிப்பல இப்பயா
அப்டிதா பண்ணிட்டு இருக்கேன்
ம்
சரி பண்ணது பண்ணியாச்சு
ம் நா இது வரைக்கு மூணே மூணு கால் தா பத்து நிமிஷம் பேசியிருக்கே
சேரி விடு நீங்க அப்டி பண்ண வேண்டியதானே இங்க பத்து நிமிஷம் பேச வேண்டியதுதானே
ஐயே எனக்கு ஒன்னு வேண்ட மண்ட காய்து டி டக்குனு முடிச்சு விட்ட நா வந்து இத இத இந்த இந்த இது மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நா இதுல இருந்து வெளியே வந்துடுவே
அதுக்கப்புறோ இங்க இதுக்குள்ள வரமாட்டியா அப்ப இது ஒரு சைடு இத வச்சுருக்குல உனக்கு யூசா தான இருக்கு
ம் எப்டினு டி நேத்துக்கு அவளுக்கு பேச வச்ச நானு ஒரு மாரி இதாயிட்டே எதுக்கு தேவல்லாம இதுக்குள்ள வந்தோமோ தேவல்ல தச்சு தல அடிச்சு போட்டமோ அப்டின்னு ரெண்டு நாளுக்குள்ள நீங்க முடிக்கணு இல்லாட்டி அப்டி இப்டினுன்னா இப்ப எத்தன பேரு முடிக்கல
இங்க எத்தன பேர் மு தொடாம இருப்பாங்க அதுல அந்த குரூப்ல அத்தன பேர் இருக்காங்க
ஓ பேசுவா எ ஃப்ரெண்டும் முடிச்சுட்டா இதே மாரி தா நேத்து ஃபுல்லா போன் பண்ணுவா கட் பண்ணிருவா போன் பண்ணுவா கட் பண்ணுவ அப்டி பண்ணி பண்ணியே நேத்துக்கு மட்டும் உட்காந்து முப்பது முடிச்சுட்டா அ பதினொன்னுதா முடிச் வச்சிருக்கே
அவங்களு வரலையாமா
ஐய
ம் அப்ப நீ நேத்தே எனக்கு மெசேஜ் பண்ணிருக்க வேண்டியது தான
என்னனு
டி எனக்கு ஒரு கால் பேசி தாடி அப்டின்னு சொல்லியிருக்க வேண்டியதான நா பேசி தந்துருப்பால்ல
ஐய டி நானே இதுக்குள்ள நேத்திக்குதா வந்தே ஒரு வாரமா வரல அன்னைக்கு நம்ம லாஸ்ட்டா பேசிட்டு வச்சோல அதுக்கப்புற நா வந்துட்டே இல்ல போன் பண்ண தா எனக்கு ஞாபகமே வந்துச்சு இப்டி ஒண்ணு சேந்துருக்கோம்லனு நேத்திக்கு உக்காந்த ம் ஆமா வேற என்ன மெசேஜ் பண்ணிருந்த நம்ம ஆள் லாம ஜூம் பண்ணி இருந்ச்சு
அ
பாக்கல பின்ன நின்னா கூப்ட்டு மது கான்பிரன்ஸ் போட சொலான்னு சொல்லிட்டு அவளுக்கு பேசினாலுக
ரெண்டு பேர் சேந்து கிழி சாளுகலா
கிளிக்கல்லா இல்ல என்னடி பேசுற நீயி நான்லா சொல்ல ரெண்டு நாள் டைம் தந்திருக்கீங்களா முடிச்சிருவேன்னு விட்டுட்டே
ஓ விடு பாத்துக்லா இங்ங பேஸ்றது பத்து நிம்ஷோ பேசி விடே அவ்ளோதான
ஐய்ய ஒனக்கு பத்து நிம்ஷோ முடுச்ட்டு நா கட் பண்ணி கட் பண்ணி விட்றே செரியா நீ அட்டன் மட்டூ பண்ணிட்டு
ஆ செரி ஒகே
ம்
எப்டியாச்சு முடிக்ணூ முடி சிருணோ
ஆம இன்னைகு ஒரு இருவதாகிடனா போதூ
நாளைகொரு பத்து அப்பனா முடுஞ்ச் இல்ல
ம்
நா ஒன்னூ இல்ல நாளைக் ஃபோன கொண்டு போயி ஏ ஃப்ரெண்ட் ஒருத்தி இருகா அவள்ட குடுக்லானா குடுக்கே யாருகூ கூப்டு என்னத்யோ பண்ணு எனக்கு முப்பது முடுஸ்டா சொல்லான்ட்டு இருக்கே
ஓஓ
இதுதா நா உட்காண்ருகே
ம் ம் வரூ நா மூணு செகேண்ட் நாலு செகேண்ட் வச்சுட் கட் பண்ணிடுவ அவ்ளோ தா
சேரி நீ எனக் கால் பண்ணு நா கணக்ட் தரே உனக்கு வேண்டா அப்டினா ரெண்டு நிம்ஷோ மூண் நிம்ஷதுல வக்றே இல்ல எனக்கு பத்து நிம்ஷோ பேஸ்றானா நம்பேஸ்ரே
ரெண்டு செக் செகன்ட் இருந்தா போதும்
ஏன்ன அனுப் கண்ணிப்பே ஏன் ஒடம் செர்லயா
ஆ அடி என்னா கண்டுடுச்ட்டே கரெட்டா
ரொம்ப டல்லா இருக்க அத கேட்டெ
பரவால்ல மூஞ்சி கூட பாக்காதகுள்ள ஒடம் செர்லயானு கேக்குது
என்னது கேட்ட உடு மேலு சொல்றயா
ஆமா காச்சலு சளி எல்லா சேந்து
க்ளைமெட்டு அந்த மாரி தானே இருக்கு ஹாஸ்பிட்டல் போலயா
நா ரெண்டு நாளா ஹாஸ்பிட்டல்ல தா படுத்து கெடந்தே
சூப்பர் மிச்ச நாள் வீட்ல படுக்லானு வந் அப்டியா
ம்
சேர் செர்
அது அளக்க மட்டே அடந்தா அப்ப அப்ப போய்டு பாத்துட்டு வருவ.
ம்ம் சூப்பர் என்ஜாயிங்க. லைப் பின் ஆஸ்பிட்டல் இல்ல
ஓ என்ன காலேஜ்கெல்லா வாங்கியாச்சா
ஒண்ணுமே வாங்கல இனிமேல்தா ஏதோ ஒண்ணு நா இது மீஷோ இருக்குல்லடி மீஷோல்ல ட்ரெஸ் பாத்து வச்சிருக்கெ ரெண்டு ட்ரெஸ் ஆர்டர் பண்ண நல்லா இருக்கு த்ரீ பீஸ் செட் ட் ஆர்டர் பண்ணனா நல்லா இஞ்ச்சு. சேரிடீ க்கவே இருக்கு நம்ம மீஸ் ஷோ அப்டின்னு சொல்லிட்டு அதுல இந்தே நம்பாத்து வாங்கலா அப்டின் சொல் சொல்லீட்டு வஸ்ட. நல்லா இருக்குடீ அதுல அதுல சூப் ப்பரா இருக்கு. நா உனக்கு ஃபோட்டோ அனுப்பர லிங்க் அனுப்பர பாரு. நா ஆட்ர் பண்ணத. அப்டியே வந்துச்சு நானு நல்லா இருக்காது குவாலிட்டி நல்லா இருக்
செரி அப்ப நல்லா வ த ரெண்டு டிரெஸ்ஸு லிங்க் மட் அனுப்
ஆஹ் அம்சூற உம் எப்டி நம்ம ரொம நாள்ல்லா போட மாட்டோ. மிஞ்சி போனா ஒரு பத்து வாட்டி பதினஞ்சு வாட்டி போடுவோ. அதுவு இந்த ஒரு வர்ஷத்துக்குதா அடுத்த வர்ஷத்துக்கு மறுபிடியு எடுக்கதான போறோ. சேரி இப்பத்திக்கு இது போது அப்டி சொல் டு அப்டியே எடுத்த பேகெல்லா சூப்பரா இருக்கு என் கசின்ல்லா ஆட்ர் பண்ணிட்டாளுக. சேரி அவளுக்கு ஆட்ரு பண்ணி நல்லா இருந்ச்சுன்னா நம் உம் அனா நம்ம கடைல போய் வாங்கறது விட் ட பெஸ்டா தான்டி எனக்கு ஃபீல் ஆவுது
ஆமா ரேட்டு கம்மி தான
ரேட்டுக் கம்மிதா நம்ளுக்கு தேவ என்ன ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் போட்றோ அவ்ளோ தா அப்றொ வீட்ல போட்டுக்லா
உம் அது உண்மதா
உம் நா உனக்கு லிங்க் அனுப்ற பாரு
உம் பத்து நிம்ஷொ ஆயிர்ச்
சே ஓகே நா ஒனக் கூப்புர்ர
உம்